ஓகே எப்டி ப்ரோ இருக்கீங்க ஆமாங்க நா சூப்பரா இருக்கே
ப்ரோ பிசினஸ்லா எப்டி ப்ரோ போது
பிசினஸ்லா டல்லாதா ப்ரோ போவ் போவுது அதா நா என்ன த்திரீ லாக் சொன்னாங்க பாக்கலா என்னா இந்த இதுல முடிஞ்ச ‌உடனே கொஞ்சொ டெவலப் ஆகூ சொல்லிருக்காங்க அப்டிதா போவுது நம்புளுக்கு எப்பிடி போவுது
ப்ரோ என்ன ப்ரோ இப்ப வந்து நா நாலஞ்சு பிஸ்னஸ்ஸு உட்டு உட்டு ஸ்டாட் பண்றோ
ஓ ஹோ பரவால்ல அதுல்லனா இது அ
கேம்ஸ் செண்ட்ரு நல்லாதா போச்சு இருந்தாலூ வந்து எல்லா இப்ப மொபைல்ல கேம் வெளாட ஆரம்பிச்சுட்டாங்களா
ம் ம்
ஆனா வந்து கன்சோல் வச்சு வெளாட்றது அது வேற ஃபீலிங்கு
ம் ம்
எந் நம்புளுக்கு கரண்ட்டு அந்த ரேட்டு அதெல்லா ஃபிக்ஸ் பண்ணி மேக்சிமம் வராங்க பசங்க இருந்தாலுங் கூட அ நம்புளுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ப லாபோ பாக்க முடியில ஏதோ ஃபிக்சடா ஓரளவுக்கு வந்துருத்து அந்த மாரி வந்து கே அந்த கேமிங் கன்சோல்லு அதுலே நடுவல சேல்ஸ்ஸு அதெல்லாங் கூட பண்றோ ப்ரோ அந்த ஜாய்ஸ்டிக்கு
ஓஹோ பரவால்ல ம் ம் ம்
அந்த மாரி கூட பண்றோ ஆனா அதலா வந்து மே எப்பிடி நம்புளுக்கு என்ன எக்ஸ்ட்டா அ சேல்ஸ் இதூம் அ எக்ஸ் ப இத ப்ராஃபிட் பாக்கனும்னா அந்த சிப்ஸ் ஐட்டோ சாக்லேட்டு அந்த மாதிரி கொஞ்சொ எக்ஸ்ட்ரா போட்டு தா ப்ரோ ஓரளவுக்கு வருது
ம் ஹூம்
ஆனா லாஸ்ல்ல அந்த மாரிலா போவ்ல வோ நல்லா வருது இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு பிஸ்னஸ் வந்து அத அப்டியே டை யப் பண்ணிக்கிட்டது தா இது கூடவே
டை யப் ஓகே ஓகே ஓகே பரவால்ல ஒண்ணு விட்டா ஒண்ணு எதோ ஒண்ணு நம்க் கை கொடுக்குதுல்ல
அதா ப்ரோ அந்த ஒரு கட இருக்குது அந்த ஒரு கடைலே ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனாங்க அந்த மாரி போட்டுந்த பேனா நோட் புக் அந்த மாரி இருந்துச்சு
ஓகே ஓகே
அது வந்து ஓரளவுக்கு கம்மியா தா போச்சு நம்ளுக்கு
ம் ம்
சோ அது வேனா சொல்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆ சாக்லேட்ஸு
ம்
அந்த மாதிரி கடைக்கு போட்டே ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி சோ அது ஓரளவுக்கு அது போச்சு ஆனா வந்து கடைசில வந்து எல்லா ப்ராடக்ட்டையு ஃபுல்லா இது பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தா இந்த கேமிங் கன்சோல் கட போட்டே
ஓஹோ ம் ம்
ஆ கேம் சென்டர் கொஞ்சொ நா வெளாடுறதுக்கு நல்லா இருக்குது நம்ப்ளுக்கு அந்த நை கிட்ஸ் தானே நம்பலா
ஆமா ஆமா
ஆமா அந்த கேமு நம்பளு வெளாட்றதுக்கு கொஞ்சொ சூப்பராவு இருக்குது ஆ பசங்களு சின்ன சின்ன பசங்க வராங்க ஆனா அ செர் ரொம்ப சின்ன பசங்கள எல்லா வுட்றது இல்ல ஏன்னா வந்து அவுங்க ஒரு எமோஷன்ஸ்ல வந்து அந்த ஜாய்ஸ்டிக் எல்லா என்ன அழுத்து அழுத்துறாங்கன்னு கூட தெரியமாட்டெந்து ரொம்ப அழுத்தி வுட்டுறாங்க அதுனால வந்து பயமா இருக்குதோ ஆமா ஒரு குறிப்பிட்ட வயசு பசங்கள தா அலோ பண்றது அப்பறொ வந்து தா இதுலே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்மு
ம்
அ ஃபிரெஞ்சு ஃப்ரைஸ்சு பாப்கானு அந்த மாதிரி எல்லா சூடா போட்டு தருவோ
ஓஹோ
சோ அதுலே நம்ப்ளுக்கு ஓரளவுக்கு பராஃபிட் தருது ஆனா நம் இப்ப ஏ ஒ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் அந்த மாரி பிராப்ஃபிட் நம்ம எதிர் பாப்போ இதுல இப்ப தா ஒரு தேர்ட்டி டூ ஃபாட்டி அந்த ரேஞ்சுக்கு வருது ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ம் ம்
ஆமா நா போன மாசொ அதுக்கு முந்துன மாசத்தோட பரவால்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி இதுல தா நல்லா போது
ம்
அதா ப்ரோ நீங்க வே வேற எதனா ட்ரை பண்லால ப்ரோ பிஸ்னஸ்ஸு
வேற ட்ரை பண்லா தா பட் ஆனா இங்க நா என்ன ஐடியால இருக்கன்னா இப்ப அ ஒரு எப்டி சொல்ற லேண்ட் இருக்கு சோ அத வந்து என்ன பண்லானா இன்டோர் மாரி பண்ணி விட்டு அதாவது வெளயாட்றாங்கல்ல சட்டில்கார்க்கு கிரிக்கெட்டு் டர்ப்பு மாரி போட்லாம அப்டிங்கிற ஒரு ஐடியால இருக்கே ஏன்னா நீங் இங்க வந்து நல்லா சிட்டி சிட்டியா இருக்க எடந்தா சோ அப்டிங் போது பீக் ஏரியா தா அது இங்கிருந்து இனக் உள்ளூர்ல கெடையாது உள்ளூர்லனா இங்க பக்கத்துல எதுவு கெடையாது வெளில போய் வெளயாட்றாங்க சோ அப்டிங் போது இங்கே போட் பட்டோம்னா அது கொஞ்ச நமக்கு டம்னா அது கொஞ்சோ நமக்கு ரீச் கெடைக்கு நல்லா இருக்கு ஒன்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்மண்டு தா சோ எப்ப வேணா வெளயா வருவாங்க வெளாட்லா சோ அப்டிங்கிற ஒரு இதுல இருக்கு சோ அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு சோ அது பண்ணலான்ட்டு பாத்துட்டு இருக்கே
ம்
அது அத வெச்சூட்டு நம்ம ஒரு பக்கோ வே வேற ஒர்க் பண்ணா கூட நம்மளுக்கு இன்கம் வந்துட்டே தான் இருக்கு சொல்ல போனா அது வந்து எ ஒர்றாளு அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டோம்னா அது அவங் பாத்துப்பாங்க வீட்டுல இந்தே யாரோ ஒர் ஆள் போட்டோன் வச்சுக்கோங்களே அவங்க வரும்போது தொறந்து உட்டா போது டைம் கால்குலேட் பண்ட்டா போது அவங்கலா பே பண்ட்டு போய்டுவாங்ன் வச்சுக்கோங்க இன்னு நம்ம அத நா போட்டு உற்று நம்ம வேற எத பண்ணாட்ட கூட நமக்கு டபுள் இன்கம் மார் தான சொன்ன மாரி சோ அப்படிதா இந்த பிளான் பண்டுருக்கே
ஆமா ப்ரோ இப்ப இன்னொன்னு சி சிம்பிளா சொல்ல போனா போர் அட்ச்சா நம்பளு போய் வளலாம்ள எனக்கு இருக்குற டென்ஷன் பீ ப்பீல நம்பளு அந்த மாரி தா இன்னொர் எடத்துக் போறோ
ஆமா ஆமா
அந்த மாரி நம்பளு ஒரு இருவத்நால் மண் நேரோ உட்டா கூட அந்த மாரி விளான்னு இருக்போ ஆளுங்க வந் தா கூட சொன்னா பசங்களு வந்துருவானுங்க என்ன மொத்த எடமு இவனுங்களே அரிசிச்சுக்குவானுங்க அரிச்சுக்குவானுங்க அங்கேயே உக்காந்துட்டு
ஆமா அப்படியு விட மாட்டானுங்க ஆமா அந்தா பீ கவர் வீட்ல இல்லாம வீக்ல வீக்டேஸ்ல கூப்டு விளால்லா வேன்னா வீக்கெண்ட்ஸ்ல தா ஃபுல் புக்கிங் வச்சுகோங்க வீக்க வீக் வீக் டேஸ் எத ஒரு நாள் கூப்ட்டு விளாண்டம்னா எது ஃப்ரீயா தா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல யாருக்கு எது இல்லாமே இருக்கு அப்படி கூட வச்சு க்கலா இன்னொன்னு ஈவென்டுக்கு அந்த மாரி கூட எதோ ஒண்ணு அதாவ் எடத்த வந்து இது கூட உல்லா எதோ ப்ரோக்ராம் பண்றாங்கன்னா கூட இப்ப ட்ரெஃபுலதா மேக்சிமம் பாத்தா இப்ப யாரு மண்டப எடுக்கற்து இல்ல ட்டெஃப்புல வந்து அவர்ஸ் கணக்கு தானே சோ அதுக் பே பண்ணிகிட்டு அத எடுத் துக்கறாங்க அத வந்து எடுத்து சும்மா பர்த்டே பார்ட்டி அந்த மாரிலா பண்ண ஆரம்பிக்கிறாங் ஸோ அந்த மாரி கூட குடுக்கலா சோ அந்த மாரி கூட பண்லான் ஒரு ஐடியா இருக்கு அது எனக்கான பிராசஸ் போயிட்ருக்
சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ இப்ப வந்து அது எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்றது ஏன்னா வந்து எ ஃப்ரெண்ட கேட்டுட்ருந்தோ
ம் ம்
இந்த மாரி அது எவ்ளோ இன்வஸ்ட்மண்ட் அந்த மாரி எதனா எஸ்டிமேட் போட் வச்சிருக்கீங்களா
ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாத்தாலு ஒரு சிக்ஸ் டு எயிட் லேக்ஸ் வந்துரு அ கொறஞ்ச பட்சோ ஏன்னா அதுக்கு வந்து ஃபுல்லா லேண்ட்டு ஃபுல்லா இது பண்ணி அது கம்பிகள் இதுக் பண்ணி அதஃப் லேண்டே ஃபாத்தீங்கனா பஸ்ட்டு எல்லா இது பண்ணுவானுங்கோ அவங்க அவங்க இது மார் இருக் கு அவங்க வந்ட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மூன் லேயர் நால்லேயர் பக்கோ அந்த லேண்ட இது பண்ணுவானுங்க பஸ்ட்டு வந்து ஜல்லி போட் நெறைய கட்டி அதுக்கப்புறோ அந்த அது ஒரு மேட்டு ஒன்னு இருக்கு அத போடுவானுங்க அதுக்கு மேல பாத்தீன்னா அது லப்பரு கட் பண்ண லப்பர் இருக்கு அத போடுவாங்க அதுக்கு மேல பாத்தீன்னா அந்த புல்லு மார்ருக்க அத போடுவானுங்க அப்புறோ செட்டப்பு அந்த கம்பி எல்லாம் போட்டு அந்த வள எல்லா அடிச்சு குடுத்து எல்லா பர்ஃபெக்டா பண்ணி குடுத்து போ எங்கிம்மே பல்ல இல்லாம் ஒரே மாரி பண்ணி உட்டு போயிடுவானுங்க எல்லாமே சோ அது ஒன்னு இருக்கு சோ நெட்டே பாத்தீங்கன்னா வலையே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு வரு சோ அப்டிங்ம் போது அது வரு இன்வெஸ்ட் மென்ட் பண்ணனு நல்லா அத நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்டோம்னா நல்ல லைஃப் கெடைக்கு நம்ம இவ்ளோதா பண்றோம்னா அதுக்கேத் த மாரி அது சீக்கிறோ வந்து இது ஆயிடு கீழ அந்த லேண்ட் எல்லா பாத்தீனா அந்த அந்த மேட்டுலா சீக்கிரம் பிச்சிட்டு வந்துரும் சோ அந்த மாரில்லாம் இருக்கு
ம் அதான் ப்ரோ இப்பெல்லாம் ஆக் டர்ஸ் எல்லா அடிக்கடி வராங்க போல தெருது எங்க சைட் எல்லா அப்டிதா திடீர்னு வராங்க
ம் ம் ம்
ஆமா அவுங்க கூட வீடியோலா எடுத்து போட்டு அவரு சாதாரணமாதா அவரு வறாரு வெளயாட்றாரு
ம் ம்
இவங்களும் எந்த ரியாக்க்ஷன் இல்லாத மாரி ச அவருக்கு தெரியாம சைலண்ட்டா வீடியோ எடுத்து பக்கத்துல நின்ட்டு அவரே பால்ல சிக்ஸ் அடிச்சிட்டு ஆ பேட் கமன்ஸ்ல்லா வாங்கிக்கிறாங்க அவரு பாலே சிகஸ் அஸ்டியா அப்டின்ட்டு அந்த மாரி நீங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி கட்டுட்டீங்கன்னா திடீர்னு உங்க இதுலயே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ
இருக்கு ஆமா ஆமா அதா இந்த மாரி புரோமோசன் மாரி பண்ணி விட்டோம்னா நல்லா பேமஸ் ஆயிடுச்சின்னா நல்லா ஒரு இதா போவும் ஆனா போடறது போடறோ கொஞ்சம் பெருசா போட்டாதா நமக்கும் பரவாயில்ல ஏனா எல்லாரும் மேக்ஸிமம் சின்னதா தா போட்டுருக்காங் ஆ சும்மா தூக்கி அடிச்சா சிக்ஸு போயிடுது கொஞ்சம் கொஞ்சம் பெருசா போட்டம்னா கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கும் பாக்கறதுக்கு வெளையாடறதுக்கு ஒரு பத்து பேர் நின்னு வெளாண்டாலும் வெளாட முடியும் இப்ப ஆறு பேர் தா வெளாட முடியும் நின்னா இப்ப இருக்க டஃபு நார்மல் டஃப் இல்ல சோ அதுல வந்து ஒரு பத்து பேர் நிக் கிற மாரி கொஞ்சம் லை ஹைட்டு் ஃபுல இது நீ நீளம் அகலம் கொஞ்சம் அகல பண்ணி போடலான் பாக்கறன் அது ஒண்ணு இருக்கு அப்டி பண்ணி பாக்கலா அது என்ன ஐடியா இருக் கு பட்டு இன்னும் நெனக் நெறவேத்தல நெறவேத்தி பாக்கலாம் ம் ம் ம் ஆமா ஆமா சோ நானும் பாத்தன் நானும் ரண்டு மூணு டிரஃபு போன இது எவ்ளோ ஒரு ஹவர்ஸ் சின்ன இந்தி இவ்ளோன்னானுங்க டி ஒரு ஒன் ஹவருக்கு இவ்ளோனா எவ் வர்ப்பி வீக்கா வீக்கெண்ட்ஸ்லா ஃபுல்லாவே புக் இருக்கு நைட்ல இருந்து பகல் வரைக்கும் புக் இருக்கு சோ அப்டிங்கபோது எவ்ளோடா வீட்ல காஸ் சம்பாரிக்கிறீங்க அப்டின்னு ஒன்னு இருக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட்மென்ட்டு தான போட்டு உட்டம்னா அது வேற எதுவும் அது இது கூட கெடையாது அதுல மே பராமரிப்பு செலவு கூட அவ்ளோ பெருசா இல்ல அதுல
ஆமா ஆமா ஆமா ஏனா ம இப்ப மேக்சிமம் வந்து அந்த ஐ டி பீப்புல்ஸ் அந்த மாரி தா ப்ரோ வராங்க நைட் டைம்ல வந்து அந்த மாரி அவுங்க டைம் பாஸ் பண்றதுக்கொசரம் ஞாயித்துக்கெழமல்லாம் ஃபுல்லா அவுங்க தா வராங்க
ம் ம் ம் இன்னொன்னு அங்க வரவங்களுக் ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
அததா அவுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆஃபீஸ்லே உக்காந்துருக்கிறது அந்த டென்ஷன இது பண்றதுக்கு இந்த மாரி எடத்துல வந்தாதா அவுங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்
ஆமா இன்னொன்னு வரவங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த ஜூஸ்லா நாமளே ப்ரொவைட் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு இது இருக்கு அதாவது அமௌண்ட் கொஞ்சம் சேந்தா கூட இந்த ஒரு வெளி இதுக்காக வெளியில போறாங்க ஃபிரியாதா அதாவது அமௌண்ட்ல கொஞ்சம் சேத்துக்கிலா அவர்ஸ் இவ்ளோன் சொல்லி சேத்துக்கிட்டு அதுல ஃபிரி இன்குளூட் பண்ணிக்கிலா எவ்ளோ வேணா சாப்ட்டுக்கலாம் அப்டிங்கிற மாரி
ம் ம்
சோ அப்டி பண்ணிக்கலா இன்னும் ஒரு ஐடியா இருக்
கு ஓ சேரிங் ப்ரோ அது வந்து நேச்சுரலான இது அதா நேச்சுரல்ல இந்த மாரி தரிங்களா இல்ல கார்பனேட்டட் டி டிரிங்க் அந்த மாதிரியா
ரெண்டுமே உண்டு அவுங்களுக் கேட்டாங்கன்னா பழஞ் ஜூஸும் இருக்கு அதுவுமே இருக்கு பழ பழஞ் ஜூஸ் வந்து மார்னிங் மட்டும் ஆ மார்னிங் டு ஈவினிங் நைட்டு வந்து அது வந்து போட்டு வச்சிருப்பாங்க அது வேனா குடிச்சுக்லா இல்லின்னா அது அ சும்மா அப்டே தா இதா குடுத்துர வேண்டிதா அவங்களுக்கு ப்ரீயா குடுத்துற வேண்டிதா ஃப்ரீயா தா வாங்குறாங்க ஃப்ரீயா ஒன் இருக்கு அது ம் ம்
ஓ செரிங்ப்பா ஆனா இந்த ஐடியா இந்த மாரி ஏனா வந்து அவங்க வெளாடுவாங்க ரொம்ப டயர்ட்ல இருப்பாங்க
ம் ம்
அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஜோஸ்ட் அந்த மாரி குடுக்கறதானே இன்னு கொஞ்சோ உங்க சைடு வரத்துக்கு வாய்ப்
வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா சோ நல்ல ஒரு இதாவு இருக்கு உங்ளுக்கு நல்ல எனர்ஜியாவு இருக்கு
ம் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ சேரி ப்ரோ ஓகே ப்ரோ உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு
ஆ ஓகே ப்ரோ தொடர்ந்து பேசுவோ ம் ம் ம்